ஹாய்டி எப்டியிருக்க
நல்லாருக்கே நீ எப்டிருக்க
நா நல்லாருக்கே என்ன பண்ணிட்டுருக்க
நான் சும்மாதா இருக்குறே
ஆஹ் செரி செரி நானு சும்மாதா நானோ சும்மாதாயிருக்கே நான் உன்கிட்ட வந்துட்டு இந்த இன்னிக்கு சும்மா ஒ டைலரிங் பத்தி பேசலா அப்டின்ற மாரி யோசுச்சு அஹ் செரி இது ஒரு ஐடியா நல்லாயிருக்கே அப்டின்றக்காக உன்கிட்ட சொல்லானு வந்தே இந்த டைலரிங்குல எப்டி இருக்குன்னா நம்ப இப்போ வந்துட்டு வீட்டுல இருக்குற பொண்ணுங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு விஷியத்தகத்துக்குணு அப்போதா வந்துட்டு நாளிக்கு நம்ப ஒரு வேலைக்கு போலேனாலோ வீட்டுலயிருந்து நம்ப எதாவது பண்ண வேண்டிய ஒரு விஷியமா இருக்கு அதா டைலரிங் வந்து ஒரு நல்ல விஷயமா எனக்கு பிடிச்சதுனால சரி நா உன்கிட்ட ஷேர் பண்ணலானு இருந்தே ஆ இத பத்தி நீ என்ன நெனைக்கிற
கைத்தொழில் நம்மளுக்கு உண்டான பெஸ்ட் கைத்தொழில்னா இதுதா டெய்லரிங்தா ஏனா நம்ம அம்மா பாட்டிங்க நம்ம ரிலேட்டிவ் எல்லாரும் மேக்சிமம் எடுத்து பாறே ஒண்ணு டெய்லரிங் இல்லனா டைப்ரைட் த்தீங்க இது மாதிரி ஏதாச்சு ஒன்னு கத்துட்ருந்திருப்பாங்க அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவு இருக்கு அதனால வந்து இது பெஸ்ட் ஐடியாதா
கரெட்டுதா நம்ம வந்து அந்த சொன்ன மாதிரி எல்லாமே நம்ம தெக்க பழகிக்கணு ஏனா நம்ம இப்ப ஒரு சாரியே எடுக்குறோ அதுக்கு ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு அ வெளியில குடுத்தோனா ஆ அம்பது ரூபா அறுவது ரூபா நார்மல் கடையில குடுத்தாலே அவ்ளோ ஆகுது அதே மாதிரி நம்ம வெளியில நல்ல ஒரு கடைல கொடுக்குறோ அப்படின்னா அது ஃபால்ஸ் வச்சு அது சைடு எல்லாம் அடிக்கிறதுக்கே அவ்ளோ வாங்குறாங்க அப்போ நம்ம வந்து அத கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது ஒரு ஹ பாக்கெட் மணிக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஆஹ் நானும் நெறைய இடத்து ல பாத்துருக்குற சும்மா வந்து ஒரு டிரஸ்ஸு கிழிஞ்சிருச்சு அது கொஞ்சோ ஒரு அடி அடிச்சு குடுங்கன்றதுக்கே நம்ம ஒரு பத்து இருபது ரூபா நம்ம குடுத்துட்டுதா வரோ அப்ப நம்ம கைத்தொழிலா வந்து இத ஒரு கத்து வச்சுக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு ஆ அதுவு இல்லாம நம்ம வந்து நம்மளுடைய வேலையில வந்து ஆ எக்ஸ்ட்ரா ஒரு வேலையில கூட நம்ப எங்காவதுனா அடுத்தது நம்ம படிச்சதுக்கான ஒரு வேலைக்கு போறோ அப்டின்னாலுமே இந்த டைலரிங் கத்துக்கிட்டோனா சாய்ந்திரமா வந்து கூட நம்ம எக்ஸ்ரா ஒரு ஏர்னிங் மாதிரி இருக்குது இது கரெக்ட்டு தான
ஆமா ஆமா ரொம்ப கரெக்ட்டுதா ஏன்னா இப்போ வர காலகட்டத்துல நம்மளுக்கு துணிக்கு அவ்வளோ செலவ் பண்றோ இப்போ ஒரு பிரைடல் பிளவுசே எடுத்துக்கோயே சும்மா ஸ்டார்டிங்ல ஒரு ஆரி ஒர்க் போடுறோ பேசிக் ஆரி ஒர்க்ன வே அது தவுசன்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்துருது சோ அதுக்கப்றோ நம்மளுக்கு அவங்க என்னன்ன வந்துட்டு ஆட் பண்றாங்கங்கறத பொறுத்து கிட்டத்தட்ட எ என்ன சொல்றது ஃபிஃப்ட்டி தவுசன்ட் ஒன் லக் அப்டில்லா கூட அதுக்கும் மேல கூட இருக்குது இது வந்து ஒரு பெஸ்ட் ஐடியா எ எ எப்டி சொல்றேன்னா இப்போ ஒரு பிளவுஸ் நம்ம தச்சுட்டாவே போது நம்மளுக்கு தொல் தெரியுது அது நம்ம பர்ஃபெக்ட்டா பண்ணிருவோ அதுல கஷ்டோ இருக்கு இல்லாம இருக்காது இந்த நம்ம ஆரி ஒர்க்ல்லா போடுறோ ஸ்டெய்லரிங்ல்லா வந்து பண்றோ அப்டின் நா வந்து கண்டிப்பா வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஷோல்டர் பெயினு நெக் பெயினு ஆ பேக் பெயினு எல்லா இருக்கு ஆனா என்ன அப்டின்னா இந்த டெய்லரிங்கோட இந்த ஆரி ஒர்க் இருக்கு பாரு எல் எல்லாமே பெஸ்டு இந்த ஆரி ஒர்க்க ஸ்பெஷலா நா சொல்றே ஆரி ஒர்க்ல நம்ம வந்து ஒரு ஃபைவ் டேஸோ இல்ல ஒன் வீக்கோ அந்த பிரைடல் ஒர்க்கு அப்படின்னு நம்ம உக்காந்துடோ வச்சுக்கோங்க அந்த ஒரு பிளவுஸ்லயே வந்துட்டு நம்ம எடுத்தரலாம் காசு
உம் உண்மதா இப்ப வந்து நெறைய எடத்துல அளவெல்லா கரெக்டா எடுப்பாங்க ஆனா வந்து அத தெக்கிற விதோ வந்துட்டு நல்லா இருக்காது நம்ம வந்து உம் ஒரு டைலரிங்கன்னு நம்ம கத்துக்கணுமன்னு ஆரம்பிச்சாலுமே நம்ம வந்து அது ஒ நல்லபடியா ஆ ஃபுல்லாவே வந்துட் நல்லா இதா கத்துக்கணு ஏன்னா இப்ப நெறைய பேர் அத கத்துக்குறாங்க ஆனா அதுக்கு தகுந்த ஒரு ம் அம் ஆ கத்துக்கறதுக்கான ஒரு நல்ல ஒரு வழிய வந்து அவங்க கொண்டு வரது இல்ல ஏன்னா அவங்க வந்து பழைய நெலைமையிலேயே தெச்சுட்டு இருக்கிறது இப்ப புதுசு ப்போ எவ்வளவோ வந்துருச்சு நம்ம புதுசா கத்துக்க வேண்டியதுல்லா வந்துட்டு நெறைய ஆ நம்மளுடைய கரெக்டான அந்த தோள் அளவு இடுப்பு அளவு கை நீளோ அந்த இதெல்லா வந்து கரெக்டா அவங்க வச்சு தெக்கிற அளவுக்கு வந்து இந்தளவுக்கு நல்ல நம்மளுடைய அட்வான்ஸ் டெக்னாலஜி நெறைய டெவலப் ஆயிருச்சு ஆனா இப்ப வரைக்குமே ஒரு சிலர் வந்து ஒரு தப்பு பண்றனால நெறைய பேர் பயந்துக்கறாங்க இந்த வேலையை செய்யலாமா வேண்டாவா அப்டின்னு சொல்ட்டு ஆனா இத வந்து நம்ம கையில எடுத்து நம்ம செஞ்சு ஒரு டைம் நம்ம கத்துக்கிட்டா போதும் இந்த அளவுல்லா நம்ம எடுத்து ஆஹ் நம்போ ஒரு டைம் நம்ம எடுத்து நல்லா தெக்க ஆரம்பிச்சு ஒருத்தரோட ஃபீட்பேக் நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டோம்னா நம்மளுக்கு அதுவே ஒரு ஆர்வமாயிரும் நம்ம கரெக்டா அத பா பண்ணிருவோ இது வந்துட்டு ஒரு எளிதாகவும் இருக்குன்ற து நா நம்புறே ஆ நல்ல ம் சரியா நம்ம பண்ணுனோ அப்டின்னா இது ஒரு நல்ல ஒரு பிசினஸா போகுல்ல
ஆமா கண்டிப்பா எங்க அம்மாவுமே திட்டிட்டே இருப்பாங்க ஹ பாருடி ஒரு ஒரு யூடியூப்ல ஏதோ ஒரு ஷான் ஒருத்தவங்களோட சேனல் இருக்கு ஆஹ் அவரு வந்து நல்லா சொல்லி தருவாரு நீ பாரு நீ பாரு அப்படினு நான் எங்க பா த்தெல்லா என்னோட கெப்பாசிட்டி என்னன்னா நம்ம நேர்ல போயி என்ன என்ன பண்ணணுன்னு அவங்க சொல்றாங்களோ அத பாத்து நம்ம வந்து பண்ற யூடியூப்ல பாத்து நம்மளுக்கு அதுல டவுட் எல்லாம் இருக்கு அதெல்லா வந்துட்டு வச்சு எல்லா ஸ்டிச் பண்ண முடியாது நேராதா போய் பாக்கணுன் நானு நெறைய வந்து பண்ணிருக்க இந்த அ வெக்கேஷன் டைம்லெல்லா கவர்மெண்ட்ல இருந்தே வந்துட்டு சொல்லித் தருவாங்க டெய்லரிங் கிளாஸு மெஹந்தி கிளாஸு அப்டின்னு மொத்தமா ஒரு பேக்கேஜ் இல்லைன்னா தனித்தனியாவே இருக்கு சோ அததா வந்துட்டு யோசிச்சிட்ருக்கற இந்த மே மாசோ வந்துட் தே பக்கத்துல இருக்கறத பாத்து பண்ணிக்லா அப்டின்ட்டு ஏன்னா அவங்க சர்டிஃபைடு சர்டிஃபிகேட்டும் குடுத்துருவாங்க சோ கவர்மெண்ட்டு வைஸ் நம்ம படிச்ச மாதிரி இருக்கும் அது நம்ளுக்கு வேல்யூவாவு இருக்கும் அது போக நம்ம அந்த படிச்சதுல வந்துட்டு நம்மளுக் க்க டைலரிங் இப்ப படிக்குறோனா நம்முளுக்கு வந்து கவர்மென்ட்லிருந்தே ஆ இது மிசின் வந்து குடுத்துருவாங்க இல்லனா ஆ சப்போட் பண்ணி வேற எங்கயாச்சு ஆ இது வேலைக்கோ வந்துட்டு நம்முளுக்கு அரேஞ்ச் பண்ணி குடுத்துடுவாங்கனு கேள்விப்பட்டே சோ அது வந்து விசாரிக்கணு விசாரிச்சிட்டு வந்து ந நம்ம பண்ணிக்கலா
ஆ நீ சொல்றது கரெக்ட்தா எனக்கு இப்ப வந்து ஆசையாதா இருக்கு கத்துக்கணு அப்டின்றது கொழந்தைங்க இருக்கறனால நம்ம அவங்கள விட்டுட்டு ஆ ஒரு டைம் கெடைக்கும்போது நம்ம போய் அத கத்துக்கிறது நல்லதுதா ஏன்னா இப்பதா நம்ம அத கத்துக்க முடியும் பெருசாகும் போது நம்ம வேற வேலைக் போயிட்டு நம்ம அதையு கத்துக்கிறதுக்குன்னா ரொம்போ அ அது அந்த விஷயோ நம்ளுக்கு நடக்காது ஏதாவது நம்போ அத கத்துக்கிட்டோ அப்டின்னா நம்பளுடைய ஆ பொருளையே நம்ப வந்துட்டு அ தெக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஏதோ ஒரு பிளவுஸ் க்கு கொக்கி வைக்கிறதா இல்ல வந்துட்டு சாரி வந்துட்டு நம்மோ அ சாரியோ இல்ல சுடியோ வந்துட்டு ஏதோ ஒரு ஆல்ட்ரேஷன் பண்றதா இருந்தாலு நம்மளுக்கு நல்லா அத கத்துக்கலா ஆ அ அது மாதிரி அந்த இன்ன எடத்துக்கு போய் நம்மோ கத்துக்கிட்டோ அப்டின்னா ஆ நம்மளுக்கு வந்து இந்த நூல் எப்டி கோக்குறது அந்த மிஷின்ல அதுக்கப்புறோ எப்டி அளவு எடுக்கணு எப்டி வெட்டணு எப்டி அத தைக்கணு அப்டின்றத எல்லாம் நம்மளுக்கு சொல்லிக் குடுப்பாங்க ஆனா நெறைய பேர் வந்து ஒரு டேலண்டாதா இருக்காங்க அவங்க ஆன்லைல கூட பாத்து அவங்க கத்துக்கறாங்க அவங்களுக்கு எல்லா த்துக்கு இருக்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்தா இல்லையா
ஆமா ஆனா நா ஒரே ஒரு டைம்தா வந்து பண்ணே ஆ பண்ணிட்டு எங்க அம்மா வந்து துணி குடுத்தாங்க இந்தா கட் பண்ணுன்னு ஆனா நா அது தப்பு தப்பாதா வந்து கட் பண்ணிட்டுருந்தே ஆனா எனக்கு ஆசையாதா இருக்கு ஏன்னா நா வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப் ஃபிரெண்ட்ஸ் கைல வந்துட்டு வியர் பண்ணணுன்னு ஆசப்படுவே அந்த நெக் பேட்டனா இருக்கட்டு இல்லன பிளவுஸ் சுடிதார் என்னவா இருந்தாலு எனக்கு கொஞ்சோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா வந்து போடணுன்னு ஆச நா போய் எந்த டெய்லர்கிட்ட குடுத்தாலும் சரி ம்மா நீதாம்மா ப்டில்லா கேக்க அவங்க வந்து என்னோட பிளவுஸ் வச்சுதா அவங்க வந்து டெஸ்டிங்கே வந்து எடுக்கறாங்க நான்தா அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஆ குடுக்கற மாதிரி இது முன்னாடி எக்ஸாம்க்கு முன்னாடி ட்ரையல்சு குடுப்பாங்க பாரு அது மாதிரி எல்லாத்துக்கு நான்தா வந்து இந்த இந்த டிசைன் குடுங்கன்னு வந்து சொ சொல்லி இருக்க அவங்க என்னோடத வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் வந்துட் பண்ணிட்டு இருக்காங்க சில டைம் நல்லா தச்சு குடுத்தறாங்க ஒவ்வொரு டைம் என்னதுன்னா சொதப்பிறாங்களா அது செம்ம டென்ஷானயிது நம்ம அதே மெட்டீரியல் மறுபடி எடுத்து தைக்கறகுல போது போதுன்னாயிது அதனால இப்போ ஒரு கால் இப்போ ஒரு சாரி கூட எடுத்தங்க அந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சது அதனாலயே அந்த சாரியோட பிளவுஸ் நான் எங்கயுமே கொடுக்காம அப்படியே வச்சிருக்கிறே மிஸ்மேச் பண்ணிதா இப்ப அந்த சாரிய ஒரு ஒரே ஒரு டைம் வந்து போட்டே ஆன நம்மளே இப்ப சம் ஸ்டிச் பண்ட்டு நம்மளே நம்மளுக்கேத்தமா நம்ளே பண்ணில இவ்ளோ காசு குடுத்து நம்ம வந்து எதுக்கு பண்ணணு ஆனா அது ஒர்த்து ஒர்த்துன்னா என்ன சொல்றது ஆ கரெட்டா தெச்சர்றாங்கதா நா இல்லைன்னு சொல்லல சில டைம்ஸ் சொதப்பும் போது அந்த காசையு நம்ம குடுத்துட்டு மெட்டீரியலு இப்ப போச்சே அப்டின்னு இருக்கும்
ஆ நீ செரியாதா சொல்ற ஆஹ் இப்போ வந்து ஒரே ஒரு கையில ஊசி நூல வச்செ எவ்வளவோ நெறைய விஷயங்கள் பண்றாங்க அது ஒரு கலதா நம்ம ஆனா அதுக்கு வந்து ஒரு பொறும தேவை அ நம்ம பொறுமையா அத வந்து த்து செய்யணு இந்த வேலைக்கு வந்துட்டு நம்மோ ஒரு ஆ ஒரு இன் இன்ட்ரஸ்ட்டு வேணு அதே மாதிரி வந்துட்டு பொறுமையு தேவ நல்லா நம்ம அத தேடி ஆ நம்ப நல்லதா செஞ்சோ அப்டினா நம்ல நம்ல வந்து கஸ்டமருக எல்லா தேடி வருவாங்க அப்ப அது வந்து நம்ம ச் இப்ப ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கும் போது நம்ம பலைய சேலைய வச்செ நம்ம கொழந்தைங்களுக்கு நம்ம பாவாட சட்ட ல்லாம் தச்சு போடும் போது நம்மளுகே ஒரு ஆச வரும் இது நம்ம கொழந்தைங்களுக்கே இவ்வளோ அழகா இருக்கே நம்ம இன்னும் புதுசா வந்து நெறைய கத்துக்கிட்டோனா பக்கத்துல எல்லாரு க்குமே நம்ம இந்த மாரி உதவலாமே அப்டின்ற ஒரு ஆச நம்மளுக்கு வரு உம் கண்டிப்பா நம்ம இத கத்துக்கிட்டா வந்து நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு விஷயமாதா இருக்கு நம்மளுக்கு கையில வந்து கைத்தொழில் நாளைக்கு வந்து நம்மளுக்கு கையில எந்த ஒரு வேலை இல்லைனாலுமே இது ஒரு கைத்தொழிலா நம்மளுக்கு இருக்கு அப்ப டைலரிங்கன்னும் போது வந்துட்டு நம்ம எப்போனாலுமே நம்ம உக்காந்துக்கலா இப்போ ஒரு திங்ச நம்மளுக்கு குடுக்குறாங்க அப்டின்னா அத நம்ப அவங்களுக்கு தேவைப்படுற டைம்ல நம்ம கரெக்டா பண்ணி குடுத்துட்டோன்னா அது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு நம்பளு அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ப வீட்ல இருந்து நம்ம ஆண்டர்பர்னர் மாரி நம்ம டெவலப் ஆகுறோ அதனால நம்ப வந்து கண்டிப்பா ஒரு யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு இது நல்ல ஒரு விஷயம்தா இத நம்ம கண்டிப்பா நம்ம ஒரு வருங்காலத்துல நம்ம கொண்டு வருவோ இத பத்தி நாம நெறைய பேசலா சரியா இதுக்கு மேலே
உம் ஓகே ஓகே டி
சரி ஓகே நா
ஆஹ் ஆஹ் ஓகே ஓகே பாய்